சொல்லுங்க ஹமி எத பத்தி பேசிட்டுருந்தோம் கடசியா வைக்கும் போது
இது டிரான்ஸ்கிரிப்ஷன்
ஆ ஆ ஆ அத பத்தி பேசு பேசக்கூடாது டாப்பு அந்த டாப்பிக் பத்தி பேசக்கூடாது
அ ஓகே உங்கள்ட்ட அப்றம் சொல்றேன் ம்
சேரி செரி அப்புறோ ச நீங்க சாப்டாச்சா மத்தியானொ
இல்ல இனிமேன் அம்மா இனிமேனா கொண்டு வரு
இப்ப அம்மாதா கொண்டு வந்துகுட்ருக்காங்களா ய எல்லாமே ஒ இப்ப எனக்கு கொழந்த பெத்து அம்மா வீட்டுல போய் ஒரு மூணு மாச இருக்கலானு பாத்தே சி இல்ல ஹவி
ம் ஆமா அழகா அங்கேய இங்க இருந்துன்னா அம்மா அப்பா வசதில அப்ப அம்மா வந்துட்ருக்கு ம் ம் ஆமா சரி இன்னு கொஞ்ச நாள் ஆகட்டு சரி ஆயிடு பாப்போ
ஆக தானே எறங்குற மாரியே தெரியலையே ஹமி
ம்
இப்போ பயமா இருக்கு ம் நிங்க ப டாபிக்க பத்தி பேச்னாவே நீங்க வேற அந்த அண்ணாகிட்ட ச் சொல்லி அந்த அண்ண எனக்கு சண்ட போட்டு வந்துருமோண்டு அதனால தான பேச மாட்டேக்கே
ம்
அது ரொம்ப புடிவாதமால்ல இருக்கு அதெல்லா எனக்கு ரொம்ப நா நெறைய தா நல்ல விஷய தலையிடாம இருந்திருக்கலானு உங்களுக் தோணு ஆனா நறைய ஒரு உரிமனு வந்துருச்சு இப்போ தங்கு தலையிட்டிருச்சு
ம் ஆனா இது எப்டி உங்ககிட்ட முடிவு முடிவு கொண்டு வரேன்னே தெரிலயே மன்னிப்பு கேட்க சொல்லான்னு பாத்தா மன்னி மன்னிப்பு கேக்கலா வேண்டா அப்டின்னு சொல்றாங்க
ஹும் அந்த என்னா தா சொல் அதா வேணா சொல்றது தெரிலையா உங்களுக்கு அந்த அண்ண எனக்கு வந்து அது வந்து என்ன சொல்ல அது ஐடியாவே இல்ல அந்த அண்ண ரொம்ப இதா ஆயிடுச்சு அந்த விஷியத்துல ஆ
ஆமா ஏ அல்லாதா எல்லாத்தையு மாத்தணு ம் சொல்லலா
நீயே பேசி வெச்சு இருந்துக்கிடனோ இப்போ அண்ணனே உங்கள சொல்லல்லல நீ பேசாம இரு க்கு ஐயுன்னு உங்கள சொல்லலல
என்ன அப்டித்தானே சொல்றாங்க நா பேசக் கூடாது பாக்க கூடாதுன் தானே சொல்ட்டுருக்காங்க நா அவுங் ஆமா நானு தெரியாம தா பேசிட்டு இருக்கே நீங்களோ யாருட்டயு
யாருக்கு சீட்டு நா என்ன எந்த விஷயத்துலயு தலையிடலப்பா அப்புறோ நம்ம தல தா உருளு நம்ம வந்து பொம்பளைங்க யார்டியு சொல்லி ஜாஸ்திது நமக் குள்ளயே இருந்துகுடட்டோ என்னதா நாலு எனா பொம்பளைங்க அவங்க ஆம்பளைய பெத்தவங்க அவங்க வீட்டுக்கு வந்துட்டோங்கோ அவங்க டக்குனு போகணு புரியுதா
ம் ஆமா இப்பத்திக்கு இப்ப பிள்ளைய வெச்சுக்கிட்டு ஒன்னு பண்ண முடியாது நாம் ஆ இவளையு வளக்கணு எந்த ஒரு பிரச்சனையு நா என்னன்ன இவளோட மெண் டல் ஹெல்து அஃபெக்ட் ஆகும்லா இப்ப சண்ட போட்டுக்கிட்டு ஒவ்வொரு நாளு இப்டி போயிட்டு இருந்தா நானு சண்ட பொடன்னு போடலா ஆனா எதுக்கு இவ்ளோ நாள் அமைதியா போயிட்டோ இதுவரையு போயட்டு இருப்போ இப்போ ஒரு நாள் மாறு இன்ஷா அல்லா அப்டின் சொல்லி நெனச்சிட்டு இருக்கே பாப்போ
கண்டிப்பா ஹமி என்னன்னா
ம்
புள்ளே முன்னாடி சண்ட போடுறது தப்புதா நம்மளு புள்ளைக்காக இருக்கு அவ்ளோதா அந்தாலே புள்ளையு உங்களையு பாக்கும்போது நல்லா பாத்துக்கிடுதா
ம் ஆமா அததுதா நானு யோசிச்சுக்கே சேரி நம்ம இருக்கிற இங்கதான இருக்கணு அம்மா வந்து பாத்துக்குடு அவ இல்லாத நேர என்னிக்காவது போய் ட்டு வரணு அவ்ளதா அப்டின் நெனச்சிருக்கே பாப்போ
அப்டி செஞ்சுகோங்க அதே என்னன்னா நா புள்ள மேல நல்ல பாசமா இருங்க உங்க மேல அவ நல்ல பாச ஷ்டமா இருந்திருக்கா அன்னைக்கு வுட்டுட்டு போனதுக்கு அழுது கூப்ட்டுட்டால வுங்கள
ஆமா அன்னைக்கு சரியான டார்ச்சரா இருந்தது என்ன பண்ண முடியு ஒரே சண்ட போட்டுட்டு நம்மளு அப்பதா கொழந்த பெத் து அவ்ளவு கஷ்ட வழிய எல்லா தாங்கிட்டு இருக்கோ அந்த மனசட் விசய இல்லாம அப்டிய சண்ட போடும் போது என்ன எனக்கு அப்டிதா தோணு வீட்டுக்கு போயிலா அப்டின்ட்டு ஏனா இவ்ள நாள் நா அவங்க பேச்ச கேட்டு
வேணும்னா நீங்க அந்த நேரத்துல என்ன செஞ்சிருக்கனுனா புள்ளயு தூக்கிட்டு போயிருக்கணு
தூ அவதா பிள்ளைய கூட்டிட்டு போறேனு சொன்ன விடமாட்டேனாங்க
ம் சரி சரி இப்ப வந்து எப்டினா இப்ப மாமியாருக்கு வந்து ஒரு சாக்கு கடசிருச்சு நம்ம மாமியாருக்கு அவங்க வந்து எப்பம் பாரு அவங்களு சொல்லுவாங்க எங்கிட்டயே என்ன சொல்லுவாங்கனா நீங்க இதெல்லா போய் கேட்றாதீங்க
ஆஹா இல்ல இல்ல
ஏங்கிட்டயே என்ன சொல்லுதாங்க எங்க நம்ம வீட்ல உள்ளவங்கள்டயே என்ன சொல்லுதாங்க அவளிட்ட நா டெய்லி இத சொல்லி காமிப்பே எங்க
ம்
சொல்ல உங் சொல்லிருக்கலாம்
ம் ம் ஏன்டெல்லா சொல்லல
ஏ சொல்லுத அவங்கள்ட்ட டெய்லியு அப்டினு சொல்லி சொல்லுதாக உங்கள்ட
ம்ஹீ ஏன்டல்லா சொல்ல முடியாது நான் சொல்லிருவன்லா என்ன நடந்ததா எல்லாத்தையு சொல்லிறுவ நானு அவ்ளோ டார்ச்சர் பண் நாங்க மெண்டல் டார்ச்சர் பன்றாங்க அந்த டைம் ல நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ் எல்லா இது ஆல்ரெடி நமக்கு டிப்ரெஷன் இருக்கு இந்த நேரத்துல அ கொழந்த பெத்
த்தண்ணன்ட சும்மா சொல்லி விளாண்டுட்டு இருந்தாங்க ஏமா அப்ப சாதிக்கணு என்ன சொன்னுச்சு அமைதியா இருமா அமைதியா இருமானுச்சி அப்புற அவ அமைதியாயிட்டா இப்ப அவளோ சொல்லு ல அந்த அந்த ந அன்னைக்கு அந்த நடந்த போது ரெண்டு வாட்டி சொன்னாக அவ்ளோதா
ஓ
நல்லா பாசமா இருங்க அ யாரையு பத்தி யோசிக்காதீங்க அவங்க அப்படிதா அவமளு சண்ட அவங்க மாப்பிள்ள விட்டுக்காரங்க அவங்க சண்ட போட்டுட்டே இருப்பாங்க நா பொண்ணு வீட்டுக்காரங்கனால கொஞ்ச என்ன சொல்ல அடங்கிதா போய் ஆகனு பரவால்ல இல்ல இல்ல நடந்துட்டு இருக்க இந்த குப்பய போடவே இல்ல இப்ப ஃபாதிக்க கூப்புடுத நேர ஆயிடுச்சு
ஆ மூணு மணிக்கே முடிஞ்சிடுண்ண
ஆமா அவனுக்கு மூணு நாளுக்கு மூணு அஞ்சுக்கு வண்டி வரு
நுசையே கூட்டிட்டு வந்துருவீங்களோ
ம் பைக்ல போனா கூட்டிட்டுறுவ இப்ப பஸ்ஸு வந்து பக்கத்துல தா வரு அதனால என்னத்த போட்டு பைக்ல போவ நடந்து போயிருவேன்ட்டு இந்த குப்பைய போட்றதுக்கு மட்டு வந்திருக்கே நடந்து
ம்
ஓ அப்றோ சொல்லுங்க
ஆ வீட்ல எல்லா நல்லா இருக்காங்லா அங்க தங்கச்சி பாப்பா
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க அதா மோனா குச்சி குஞ்சி செத வெச்சிருக்காவே
ஆ இப்ப மூணு மாசமா மூணு மாசோ முடிஞ்சிட்சி இல்ல
ஆமா முடிஞ்சகடுச்சி அமி மூணு மா ஆ நின்றுகோ நெனைக்க இப்போ இப்போதைகே அவப் இப்ப பாத்து பாத்து பாத்து தா புடிப்பாங்க போவ போவ தா இருக்கு அதா அவ அவ வந்து நல்லா இப்ப அஜினா மாரியே இருக்கா அச்சு அசலு ஃபர்ஸ்ட் வந்து இதிஷாசம் மாரி ரெண்டாது வந்து அச் அசல் அஜ்வா ஜாட ஆம்பள புள்ள ரெண்டோ ஆம்பள புள்ள நீங்க வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தீங்கலே ஆம்பள புள்ளையா இருக்கும்னு
இல்ல எனக்கு வந்துட்டு எ எங்க அம் அம்மா வீட்டு சைட்ல பொண்ணே பொண்ணு தானே ரெண் ரெண்டுமே கா ஆ அதுனால எனக் கு வந்துட்டு சேரி பைய விருந்தா நல்லா இருக்குமே அப்டின்னு நெனைச்ச நானு ரெண்டு பேர்ல யாராது ஒர்த்தருக்கு பொறக்கலா அப்டின் நெனைச்சா ரெண்டுக்குமே பொண்ணு பொறந்துட்டு
நாங்களுமே இங்க நெனைச்ச நானு செரி பா அமிக்கு பொம்ப புள்ள நால ஆ நிஷக்கு ஆம்பள புள்ள இருக்கலாம்னு நெனைச்ச நானுமே அதே இத இப்டி ரெண்டு பேருக்குமே பொம்பள பிள்ள பொறந்திருக்கு உங்க அம்மா ரொம்ப வருத் வருத்தபட்டாங்ளா இல்ல ஓ கே எனா பாத்தி இரண்டு இன்ஷா அல்லா அடுத்து பாத்துக்கலா இன்னாங்ளா
ஃபர்ஸ்ட் வருத்தப்பட்டுச்சி ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச நாள் வந்து சொல்லிட்டு இருந்தது ச ரெண்டுத்துல யாரா ஒரு இருக்காது எல்லாருமே அப்டிதா எக்ஸ்பேட் சொன்னாங்க ஒன்னு ஒன்னு பையனா இரு இப்போ ஒன்னு பொண்ணா இருக்கு அப்டின்னு நெனச்சா ரெண்டுமே பெண்ணா பொறந் சென்னா சேரி அல்லாவோடு நாட்டோ அப்புடின்னு சொல்லிட்டு அதுக்கப்றோ ஒன்னு சொல்லல
ஆமா இன்ஷா அல்லா அடுத்துதா நாம் இருக்குல்ல உங்க ரெண்டு பேத்துக்கு நார்மல் டெலிவரி அது அதே ஒரு பெரிய விஷயோ பா ஹாமி ரெண்டு பேத்துக்குமே நார்மல் டெலிவரில அதனால இன்ஷா அல்லா நீங்க எத்தன புள்ளனாலு பெத்துக்கலா
ஆமா
ஆனால் என்ன அப்ப இன்ஷா அல்லா ரெண்டாது புள்ள ஆப்பள புள்ளையா இருக்கோ
ம் ம் ம் இன்ஷா அல்லாஹ்
எல்லாத்துக்கு ஒரு ஆண் ஒன்னு ஒரு பொண்ணு ஒன்னு தேவ அது படி இப்ப எல ஒரு புள்ளைய பெக்குறதுக்குள்ளையுமே போது போதுன்னு ஆயிடுது இன்னா ஹமி
ம் அடுத்த பிள்ளைலா யோசிக்கவே முடியாது இப்பெல்லா அதனால இன்னு ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு வருசோ கழிச்சி தா யோசிக்கணு
ஆமா என்னனா இப்போ வந்து எனக்கு வந்து இது ரெண்டு
இன்னொரு ஸ்கூல் போற ஸ்டேஜுக்கு வளக்கனும்
ஸ்கூல் போற வரைக்கு நல்லா பாத்துட்டு அதுக்கப்பறௌ அதையு கேட்டா பக்குவமா இருந்துகோங்க அவ்ளோதா நீங்க உங்ககிட்ட சொல்ல வேண்டா எங்களா மாரில்லா இருக்க மாட்டீங்க நாங்கதா இதா இருப்போ கவல இல்லாம அசால்டா இப்ப அதுதா மிசிபா அக்கா இதா ஆயிட்டா
ம்
கவல இல்லாம இருந்தே நானு உண்டாகி நா ஆவலா
இன்னா உங்களுக்கி ம் கேப் இருக்குல்ல ஒரு ரெண்டு வர்
ரெண்டரை வயசு ரெண்டரை வயசு கேப்பு ஆனா இந்த செங்கோட்டை கோ கோயம்புத்தூர்ல அலிவாத்தம்மா இருங்காங்கல்ல
ம் ஆமா
அவுங்க ஃபர்ஸ்டு மருமவளு பாப்பா ஃபர்ஸ்டு ஒம்போது மாசோ இருக்கைலயே ரெண்டாவது புள்ள
ம்
டு நார்மலு செகேண்டு நார்மலு
ம்
ரெண்டுமே ஆம்பள புள்ள அவுங்களுக்கு
ஓ
ஆனா அவுங்களுக்கலா ரெண்டு குட்டி குட்டியா இருக்குவே ரெண்டுமே குட்டி குட்டியா இருக்குவே ரொம்ப ஃபாஸ்ட் டா வுண்டாய்டாங்க
ம்
அதே நார்மல் டெலிவரியா கொஞ்சோ பக்குவமா இருந்துக்கணு நீங்க
ஆ ஆமா
அ ஓவுலேஷன் டைம் லா எப்ப வருது என்னவாது எல்லா பாத்து ச்சு அதுபடி நடந்துக்கோங்களே அவ்ளோதா ஏ வண்ணி எப்ப இதாவும்னே தெரியாது கிளிக் ஆவும்னே தெரியாது
ம்
இது என்ன ஒங்களுக்கு வராமதே இருக்குமா அததா அசால்டா இருப்போ டக்குன்னு இதாயிரு
ம் பீரியட்ஸ் வேற இர்ரெகுலரா இருக்கு எப்போ வருதுன் தெரில
ஒங்களுக்கு எப்டி இப்போ வருது நாப்பது நாள் வந்துச்சு அதுக்கப்பறோ வரவே இல்லயா
அதுக்கப்பறோ நாப்பது முடிஞ்சதுக்கப் முப்பது நாள் வந்துச்சு பத்து நாள் வரல அப்பறோ ஒரு அஞ் சு நிள் வந்துச்சு இப்போ திரும்பி வர்ல
வர்ல அதா செல்ல பேர்த்துக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு மாசம்படாது எனக்குல்லா எ புள்ளைகள் வயித்துல இருக்கேல எனக்கு ஒன்ற ஒரு வயசு ஒரு எ புள்ளைகளுக்கு இல்ல எ புள்ளைகளுக்கு ஒரு வயசு வரைக்கு எனக்கு வராது எ புள்ளைகளுக்கு நா ரெண்டு வயசு வரைக்கு பால் குடுத்தே
ஓ ஆனா மத்த ஃபுட்டு நம்ம குடுப்போமுல்ல ஆமா
ஆ மத்த ஃபுட்டு குடுப்போ மத்த ஃபுட்டு நீங்க வந்து ஆறு மாசத்துல இருந்து ஸ்டார்ட் பண்லா அ ஆறு மாச ஆ கேப்பையில இருந்து ஆரம்மி கனு நல்லா பாத்துக்கோங்க அப்ப போதெல்லா அதல்லா நீங்க நீங்க வந் து எல்லாமே நீங்க பாருங்க பாப்பாவுக்கு முக்காவாசி மத்தவுங்க பாத் தாங்கன் வச்சுக்கோங்க நாங்க பாக்கோ பாக்கோன் சொல்லுவாங்க சொல்லி காமிப்பாங்க எதுக் கு நீங்களே முக்காவாசி பாக்க பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு கொஞ்சோ முடுஞ்ச வரைக்குமாது பாருங்க அம்மா வீட்ல இருந்தா அம்மா கொஞ்சோ பாத்துக்குடுவாங்க ஒங்களுக்கு கொஞ்சோ ஈஸியா தா இருக் கு அதா அந்த சூழ்நில வந்து இல்லாம போனதுனால நா சொல்லுதே அப்புடி சொல்லுதே அப்ப அந்தண்ணே வந்து நா வீட்டுக்கு போறே நீங்க கேமரா வைக்கணு நீங்களே வச்சுக்கோங்களே நா வீட்டுக்கு போய் இருக்கே அப்டின்னாவது நீங்க சொல்லலாமுல்ல நாலா வீட்டுக்கு போயிருவேன்ப்பா என்னாலலா இருக்க முடியாது
இல்ல அங்க போனா இன்னோ பிரச்சன வரு அத வச்சு ஒரு இன்னோ உருவாக்குவாங்க அதனால தா
சேரி நல்லதுதா ஹமி இங்கேயே இருங்க சண்ட வராம இருக்குறதுதா நல்லது வாழ்க்கையில ஒரே சண்ட போட்டுக்கிட்டு இருக்குறது நல்லாவா இருக்கு அப்பற ரெண்டு பேருத்துக்கும் மனசு சாதப வரு சேரி இப்போ அவங்க உங்களுக்கு தக்கன்ன இருக்காங்க நீங்க அவங்களுக்கு தக்கன்ன இருக்கீங்க ரெண்டு த்துக்கு புடிச்சிருக்கா அவ்ளோதா வேண்டா வெறுப்பா வாழ கூடாது அவ்ளோதா
ம்
உங்களுக்கு புடிக்குள்ள சாதிக் அண்ணன
புடிக்கு அதல்லா மத்த விஷயத்துலல்லா ஓகே தா இது இதுதா இந்த விஷயத்த இப்டி விடமாட்றாங்களே அது நமக்கு ரெண்டுமே வேணும்ல்ல எதுமே இது வேண்டா அப்டின்னு சொல்ல முடியாதுல்ல
புரிது புரிது அலிவாத்தம்மா நல்லவங்க நெனச்சா சொல்லு அந்த புடிக்கும் உட மாட்டேன் உட மாட் அந்த விஷய நடக் நடக்காம இருந்துன்னு வச்சுக்கோங்களே ஒரு விஷய நடந்துச்சு நாங்க நடக்காம இருந்துருந்தா என்னால இந்த மாதிரிலா
ஆமா அதுக்கு முன்னாடி எல்லா ரொம்ப இதா நல்லாதான இருப்பாங்க யவ் ஃபேமிலியோட அட்டாச்டா தா இருப்பாங்க எங்க ஃபேமிலியோடையும் நல்லா அட்டாச்டா தா இருப்பாங்க இப்பதா அப்டி
அதா இது நடந்ததுனால எல்லாரையுமே அண்ணா என்னனா ரொம்ப கோபத்துல ஒரு மாதிரிதா பேசுது அது என்னன்னு தெரில உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே கோவந்தா ஹமி ப கட் பண்ணிட்டு நா கூப்டட்டா
டென் மினிட்ஸ் ஆயிடுச்சோ சேரி நா சா சாப்ட்டுட்டு சாய்ந்திரத்துக்கு மேல கால் பண்ணட்டுமா
ஆ சேரி சேரி
பிள்ளைய கூட்டு போவீங்களா ம் ம் சேரி ஓகே சா